குங்க ஆ வணக்கங்க எப்டி
வணக்கோ நல்லா இருக்கீங்க நீங்க
நா நல்லாருக்கப்பா என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா பையங்கோட டைம் ஸ்பெனு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்ருந்தாங்க ஃபோர்து படிக்கிறாங்க ஆ ஆமா ஆமாங்க நீங்க
நா என்ன பண்ணதில்ல ஒர்க்கெலா முடிஞ்சிருச்சு அஞ்சு மணிக்கு டியூஷன் பசங்க வருவாங்க சேரி இப்ப ஃப்ரீயா ஐ இப் ஆமா ஃப்ரீயா தா ஆமாப்பா டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருந்தே இப்போ ஒரு த்ரீ பத்து எனக்கு கொஞ்சோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வீட்ல இருக்கிறே ஆ டியூஷன் மட்டு எடுத்துட்டு இருக்கேபா ம் ம் ம் ம் எப்டி போதா உங்க பையனுக்கு ஸ்கூலுக்கெல்லா ஸ்கூல் எப்டி போயிட்ருக்கா
ஆ போய்ட்ருக்குங்க
ம் ம் ம்
டியூஷன் மட்டு அனுப்ப கூடாதுனு சொல்லிருக்காங்க அவுங்கக வந்து அவுங்க ச டீச்சிங் மெத் தேடு வேறயா இருக்கு நீங்க வெளிய டியூஷன் ப அனுப்புனீங்கனா அங்க டீச்சிங் மெத்தட் வேறையா இருக்கு அப்டினு சொல்லிட்டு வேண்டானு சொல்லிரு
அப்டிலா இல்லப்பா இப்ப என்னனா டியூஷன் டீச்சர்ஸ்லா ஸ்கூல்ல வந்து டைரி என்ன இருக் காங்களா டைரி ஃபாலோப்
டைரி ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே அவுங்க சொல்லிக் குடுக்குற விதமே வேற இப்போ மல்டிபிகிலேஷன் நா இவுங்க வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் வந்து சொல்றாங்க அந்த ஆன்சர் வந்துட்டு செகண்டா தா ஆப்ஷனா கொண்டு போறாங்க அவுங்க வந்துட்டு இப்ப வந்து சிம்பிளா ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்னா என்ன கொண்டு வர்றாங்னா இப்ப வந்து ஒரு அண் அ ஒரு எயிட்டி எயிட்டி நயின் இன்டூ நயின் அப்டினு சொல்லிட்டு மல்டிபிகிளேஷன் குடுத்தாங்னா இவுங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன மல்டிப்பிளிகேஷன் போடுறாங்னா ஹண்ட்ரெட் இன்டூ நயின் அப்டினுடு மல்டி க்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்பறோ தா அடுத் அந்த எயிட்டி நைன் இன்டு நயினுகு போறாங்க இந்த மல்டிபிகேஷன் முடிச்சுட்டு அப்டி போறாங்க அ அது வந்து அவுங்கே என்ன மாரி சொல்லிக் குடுக்குறாங்க அப்டினு சொல்லி ஐடியா இல்ல அது ஒரு மார சொல்லி குடுக் க்றாங்க அதனால கேம்பிரிஜ் யூனிவர்சிட்டி உங்கள்து
ஆஹா ஆஆஆ ஆமா அது கொஞ்சோ சிபிஎஸ்சி சி சி சிலபெஸ்சனல் ஓ இன்டர்நேஷனல் சிட்டி ஆஹ் ஹா நேஷ்னல் சிட்டியா இருக்கு ஆமா அது கொஞ்சோ கஷ்டோ தாப்பா அவுங்க மல்ட்டி பர்பஸ்ல அ ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவலா படிப்பாங்க ஃபுல்லண்ட் ஃபுல் ஒரு லஸ் ஓரியன்டட் எல்லாமே விஷவ ல படிப்பாங்க அதனால வந்து டியூஷன் னு வந்து செப்ரேட்டா வக்கிறது வந்து இது ஆகாது அவுங்ளுக்கு இப்ப நார்மல் மெட்ரிக் க்குலேஷனுக்கு இப்ப சமச்சீர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஓகே கே அதாது காமனா வந்து அவுங்க என்ன டீச் பண்ணுவாங்ளோ அது சேம் அவுங்க என்ன டீச் பண்றாங்ளோ அதேதா இதுக்கு வந்து டீச்சிங் லெவலு வேற மாரி இருக்கு அ சிலபஸே டிஃப்ரெண்ட் எல்லாமே அப்டி டிஃப்ரெண்ட் அதனால வந்து கொஞ் கஷ்டம்தான் ஆமாமா இந்த மா கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்கப்பா ஒர்
எல்லாரும் அப்டிதான் சொல்றாங்க பட் எனக்கு அப்புளா ஒண்ணு தெரியலையே நான் தான் முக்கி முக்கி நான் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிர இருக்கது
இருக்கும் டே பை டே விஷுவலா அவங்க பாக்குறதுனால கண்லே பாத்திப்ப ந மேக்ஸ்ல பச கிட்ட உக்கார்னு சொன்ன இப்ப பக்கத்துல வந்து இப்ப கூட்ட எல்லம் சொல்லிக் கொடுத்தோனா பக்கத்து வந்து நம்பர் பத்து னா அது ஜீரோ இருக்கு இப்ப ஒம்போதுன்னு ஒம்போது
அப்படிதான் ஆமாமா எனக்கு இந்த ஒன் வீக்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டட் தெரியுது இபப நைன்த் டேபிள் டேபிள்ஸ் எல்லாம் படிச்சுட்ட சொன்னாங்களா நைன்த் டேபிள் வந்து இப்ப இவன் வந்து எழுதுறதாருந்தா கூட்டி கூட்டி இப்ப நைந்த் டேபிள் கூட்டி கூட்டி எழுதிய இப்ப என்ன பண்றா பய பண்ணா அது ஒரு நிமிஷம் பட் இடையில கேப் எடுத்துக்கிற ஒரு நிமிஷம் ஆனா வந்துட்டு அவன் கரெக்ட் ட சொல்லிற நைன் நைன் ஒன்சா நைன் நை டு த என்ன வரும் அப்படின் சொல்லிட்டு அந்த கூட்டல் சீக்கிரமா இந்த மைண்ட்ல வந்து ஓடி சீக்கிரம் வந்துருது அந்த மார பரவால்ல அப்படிங்கறேன் எனக்கே ஆச் சிமா போச்சு இந்த ஒன் அ ஃபஷ்ட்டு வீக்கு ஃபஷ்ட்டு வீக் இந்த போன வீக்ல னமோதான்
இப்போ பாஸ் அது எல்கேஜிில இருந்து இதே சிலபஸ் தாநங்க படிக்கிறா
இல்ல இப்போ போன வருஷம் போன ஆமா சேம் ஸ்கூலு சேம் ஸ்கூலு பட் வந்து சிலபஸ் வந்துட்டு போன வருஷம் தேர்டு ஃபோர்த்து இப்ப இந்த ரெண்டு மாத்திருக்காங்க
ம் அப்படிங்ளா சேர் சேர் சேர் பசங்க படிக்கிறது ஆமாப்பா ரொம்ப கஷ்டமாகுது பசங்க இப்ப படிக்கிறது என்ன ஒண்ணு இப்ப செல்ல அதிகமா அ ரொம்ப அதுல வந்து எப் ரொம்ப
என்னவோ எ என்ன பண்றது ஆமாப்பா அப்டிதான் ஆயிட்டு இருக்குது இப்போ இப்ப மூணு நாள் லீவு த மொகரமுக்கு ச ச சாட்டர்டே சண்டே அப்டின்னு லீவ் விட்டாங்க எத்தனை ஹோம்ஒர்க் கொடு றாங்ன்னு எனக்கு தா தெரியும் அவ்ளோ ஹோம் ஒர்க்குங்க தமிழு இங்கிலீஷு மேக் ஸு சயின்ட் கம்ப்யூட்ரு அது போக ப்ராஜெக்ட் தனியா அது போக ரீடிங் பிராக் டிஸு ரைட்டிங் பிராக்டிஸு அப்டின் சொல்லிட்டு தமிழுக்கு இங்கிலீஷ்கு ஹோம் ஒர்க்கு போக தனித்தனியாக அது போக ஒர்க் புக்கெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வரணும் அப்டின் சொல்லிட்டு
அ அட அடஅடா
இதுல வந்து எவ்ளோ நேரொ நா வந் து டைம் ஸ்பென் பண்வேனா ஃபோன் அவனே பாக் கதடாது அவங்க வந்து ரைடிங் ரீடிங் பிராக்டீஸ்கக்கூ ஒரு பேரகிராஃப் வந்துட்டு ஃபோன்ல அனுப்புறாங்க அதை நா ஃபோனா கொடுக்க மாட்டே எப்பவுமே வந்துட்டு எதுவா தான் நூல்ல எழுதி கொடுப்பே இப்போ ஒரு ஸ்லோகன்ஸ் ஒரு பத்து ஸ்லோகன் ஸ் எழுத்திட்டு வர சொல்லிருக்காங்க ஒரு கம்யூனிட்டி பத்தி அதுக்கு வந்துட்டு அதைய அவ நேட்டு பாத்து ட்டு நா ஃபோ இதுலதா நோட்ல எழுதி வைப்ப அதைப் பாத்து நா வந்து நா ஒர்க் பண்ணதுக்கு அப்பற தா அவே எழுதுவாங்க நான் ஃபோனை மேக்சிமம் குடுக்க மாட்டேங்க அதனால அவ கொஞ்சொ ஃபோனாவது அவாய் பண்ணணும் அப்டின்தா ஸ்கிரீன் பாக்றா ஸ்கிரீன் பாக்ல அப்டிங்ள ஃபோன குடுக்குறத விட டிவி குடுத்துருவே நீ டிவி வேணா பாத்து
பாத்துக்கோ அவ்ளோதா ஆமா அது கரெக்ட்டு தான் பா ஃபோன்னு தா இப்ப பையன் சின்ன பையன் ரொம்ப மோசொ அவன் கூட ஃபோனு ஃபோனு ஃபோனு ஃபோனு இப்ப கிட்டத்த வந்து ஆறு மணிக்கு லெவன்த் படிக்கிறான் அங்க உள்ள நுழையும் போதே வந்து அங்கிருந்து செல்லு ர் அ சார்ஜர் போட்டியனுதா என்ன கேட்டுன்னு வர்ரதே உள்ள சர்ஜர் இருக்குதா சார்ஜார் இருக்குதா என்ன வந்தோனே கேமு வந்தோனே அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு கேம் போட்டுருவான் கேம் போட்டு அந்த ஃப்ரீ ஃபயரோ அத விளாடிட்டு ஏழு மணி வரையும் விளாடிட்டு இருப்பாங்க அதுக்கு மேல அவங்க கேட்டுவாங்க ரெண்டு மண் நேரொ எனக்கு செல்லு கொடுத்துர்ணும் அதுக் கு மேல தொட மாட்டே எனக்கு எழுதுற ஒர்க்கு படிக்கிற ஒர்க்கு இருக்கும் அப்ப மட்டும் அந்த ஒன் ஹவரு யூஸ் பண்ணிறியே எனக்கு அதுவே அலோட் இல்லன்ற மாரி இருப்ப நானு ஆனா எங்க வீட்டுக்கார அப்டி இல்ல பசங்க ஒரு இதுக்காக தான் கேக் குறாங்க ஒரு மணி நேரொ தான கொடுத்துரு கொஞ்சொ நேரொ அங்க வீட்டோட இருக்கிறானுங்க எங்யு போகாது சுத்தாதுக்கிறானுக ஸ்கூல் உட்ட இங்கதா வரானுங்க அதே கொஞ்ச நேரொ செல்லு குடு விளாடி ட்டு கொஞ்சொ நேரொ கொடுத்துட்டு போய்ட போறானுங்கனு இந்த மாரி இருக்கும் ஐய்யோ ஏன் கேக்குறீங்க அந்த அந்த ஒன் மண் நேரொ கூட என்னால பொறுத்துக்கவே முடியாது அதுனா அடிடா ஆ அந்த ஃப்ரீ ஃபயர்ரா இப்டி போட்றா அப்டி படிடா எப்டி அடிடா அப்டின்பாங்க இத்தினை ஃபோன் பேசுனே விளாடுவாங்க அந்த பக்கொ ஃபோன் பேசுனே விளாடுவாங்க பாருங்க அப்பதா எனக்கு கோவொ வந்துருது அதாவது வந்து அத ரொம்ப அடிட் ஆயிறாங்க அதுல அடுத்த தூக்கத்துல வந்து தீ டின்டே அங்க நிற்கிறான் பார்ரா அட்ரானுவா இவன் எனக்கு அது எனக்கு ஒரு மாரி ஆயிடும் ஆ எனக்கு அது அக்செப்ட் பண்ண முடியுறதுல்ல அ அதுக்குதா செல்லு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல் றோ இருந்தாலும் அது எதுவும் கேட்டுக்க மாட்டாங்கப்பா இந்த ஜென்ரேஷன்ல ரொம்போ அஹ நம்மள மாரிலா இல்ல நம்பல்லா அப்பா கண்ணு காட்னா பயந்துடருவோ அம்மா அடிப்பாங்களேன்ற அட்லீஸ்ட் அவங்களுக்குனா பயப்படுவோ இவுங்கள யருமே பயப்படுறதுல்ல அவுங்களுக்கு என்ன இருக்கே அப்டியே அவுங்கள வந்து அவுங்களே செதுக்கிகிறாங்க அவ்ளோதா
ஆமா கண்டிப்பா யா இப்ப இருக்ற பசங் பசங்க ஒன்னும் சொன்னபடியே கேட்கவே மாட்டிது இவுங்களாவ்து கொஞ் எங்க வீட்லயாவது கொஞ்சொ வெளிய போய் வெளையாடுறான் அதாவ்து எனக் கு அதுவே சாட்ஃபிக்கேஷ்னா இருக்குது பரவால்ல நீ விளாண்டாலும் பரவால்ல டைம் எடுத்துக் ட்டாலும் பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு விளையாட உட்றது
ம் இவன் கூட விளாடுவான் சண்டே ச சா ட்டே சண்டேல வந்து கிரிக்கெட்ட விளாடுது பெயிருவானுங்க சப்ப செல்ல கண்டுக்க மாட்டாங்க செல்ல தொட மாட்டாங்க இப்ப இது வீட்ல இருக்கிறனால இந்த டைம்ல கண்டிப்பா விளாணுன்கற மாரி அந்த இதுலயே இருந்துர்றாங்க ஆனா அது ஹேபிட்டாவே மாறிடுதுங்ளா டே பை டே டே பை டே என்னாது இந்த டேட்டா இந்த டைம் ஆனா டக்குனன்ஸ் செல்லு வாங்கணுனு ஒரு மைண்டல வெச்சிர்றாங்க குடுக்கலனா அது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பாருங்க அவ்ளதா செல்ல குடுத்தே ஆகணுன்ற மாரி ஆயிடுது ஏன் கேக்குறீங்க பா பா பா ப சங்க வளக்கது பெத்துகுது கூட கஷ்டோ இல்லங்க வளர்த்து பெரிய ஆளா க்கிறத பாப்போ நம்ம அப்பா அம்மால்லா நாலு அஞ்சு பெத்தாங்க நம்ம பாட்டி மாறெல்லா பன்னெண்டு பதினஞ்சு டெசன் கணக்குல பெத்தாங்க அவுங்கெல்லா எப்டி வளர்த்து இருப்பாங்கனா எனக்கு ஒன்னு ரெண்டு இந்த ஜென்ரேஷன் இந்த ரெண்டு வளக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்ளே இவுங்கெல்லா எப்டி வளர்த்துருக்குவாங்கோனு ஓசனையா இருக்கு நிஜமாவே அதெல்லா பெரிய கிரேட்டுங்க அவுங்கெல்லா கிரேட் ஓ கிரேட்டு அது எங்க அப் அப்பா சொல்லுவாரு கல்யாணயிட்டு பிறகு கூட அவுங்க அப்பாக்கு பயப்படுவாங்க சம்பளோ ஃபர்ஸ்ட் மாச சம்பளோ எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பா அவுங்க அப்பாகிட்டதா குடுக்கணுமா அவரு இல்லனா அங் அங்கேந்து ட்ரெய்ன்ல வந்துருவாரா சம்பளோ வந்த நாலு அன்னைக்கு வந்து சம்பளோ வாங்கிட்டு போயிடு வாரா
ஆமா அப்டியெல்லா இருந்தாங்க இப்பெல்லா அப்டி இருக்க முடியுமா இப்ப வந்து வைஃப் கிட்டதா குடுக்க முடியு
ஆ வைஃப் கிட்ட கூட இல்ல இப்ப எல்லா க்ரெடிட் ஆயிடுது இந்த செல்லுல அப்பெல்லா பணோ இ எம் ஆ ஆ ஆ அங்க கட்டிட்ட இங்க கட்டிட்ட அது எதோ செலவுக்கு அதை இத வெச்சுக்கோ அவ்ளோதா ஃபுல் சம்பளோ யாருங்க ஏத்துனது இருவது ரூபா வாங்குறாங்கனா இருபதாயிரூபா எடுத்துட்டு வந்து கைல குடுத்து சந்தோஷப்படற ஆளுங்க எல்லா இப்ப மாறிப் போச்சு அது காலமே மாறிப்போச்சு ஆமா காலமே மாறிச்சு சம்பளோ வந்துச்சா அவ்ளதா செல்லுல கிரெடிட் ஆயிடுச்சா சரி அங்க ஏழாயிரூபா அனுப்பணு அங்க அனுப்பிடு அங்க எட்டாயிர ரூபா அனுப்பனு அங்க அனுப்பிடு அவ்ளதா முடிஞ்சு போச்சு அப்டிதா போது ஆமா ஆமா அப்டியே போயிடுது போங்க காலமே சொய்யினு ஓடிடுது ம் என்ன என்ன ஸ்நாக்ஸ் எதனா செய்வீங்ளா ஈவ்னிங்ல அ
ன் இன்னைக்கு எது
அ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ